நல்ல வேல சொல்லி டு சேரி சேரி சேரி சேரி
நீ என்னன்ன இல்ல இது பண்ணிருப்பீங்கள காலு
கொஞ்சம் அது எப்டி சொல்றது ஓடுச்சா கொஞ்சோ இது பண்ட்ட அப்டியே ஆ
அ அ அ
சேர் சேரி சேரி
செய்யனு என்ன பண்றீங்க ஆகுலலப் ம்
சிதம்பர ரகசியம் படம் பாத்திங்
சிதம்பர ரகசியம்மா அப்டில்லா பட இருக்கா
இருக்கு சூப்பரா இரு ஃபுல்லா காரக்குடிலயே எடுத்தது
காரக்குடில் எடுத் உம்
உம்
டிவில பாத்து இருக்கீங்களா ஆ ஆ ம் என்ன பண்றீங்க எக்ஸ்சசைஸ் பண்ணிட்டீங்களா
கால் ரொம்ப வீங்கிட்டு
ஆ
அட என்ன பேல்
ஆ
ம்
ம் தம்பி என்ன பண்றான் எந்திரிச்சிட்டானா
அ தூங்குறா துங்குறா சா
ம் செரிண்ணே பாப்பா என்ன பண்ணுது
இந்த அ பாப்பாவா டியூஷன் கெளம்பிச்சு நாளை லீவ் ரெண்டு பேருக்கும் நல்லா
ம்
ம்
அண்ணி என்ன பண்றாங்க ஆ குளிச்சுட்டேன் அ குளிக்க வச்சுட்டேன் வெளையாடிக்கிட்டு இருக்கு
புரிலயே
குளிக்க வச்சிட்டனே விளையாடிக்கிட்டு இருக்கு ம்
இல்ல காந்தி நகர் ம்
என்னன் ஆ பழைய படமா அ அதுதா நா எங்கயோ கேட்ட மாரியே இருந்தது என்ன ம்
உஹ
அப்றோ என்ன வ க்கு என்ன பன்றி
ஒத எதி அந்த படத்துல அவ பாவோ அவ சின்ன புள்ளருந்து ஒன்னாவே திரி தெரியாது கடைசில கடைசில மத் தா உனக்கு கேக்குதா அவ வேறால் லவ் பண்ணுவா
ம்
காரக்குடிலயா எடுத்தாங்க அந்த படோ ம்
காரக்குடி
ம்
காரக்குடி காடுதாத்த செக்னாடி ம் ஆ எல்லா அதுல போட்டுருக்க எல்லாரு த்து எல்லாத்த நன் இரு ஆத்தங்குடி ஆத்தங்குடிய எடுத்தாங்க ம்
மாத்த முடியாது இந்த எடத்துல எடுப்பாங்க நறையா
டவுண்லோட் பண்ணிட்டா போது
ம் எங்க
புரியல
இசைமணின்னு ஒரு டேட்டாவு இருக்கு இசைமணி
ம்க்ம் ஆமா
அதுல போட்டினா வந்துரு
அ ஆமா அதுலதா டவுன்லோட் பண்றது
ம்க்ம்
ம் நாங்க அதுலதா பண்ணுவோ ம்
சார் வன்டாரா
ஆ வந்துட்டாங்க
சேரி நீ தா ரொம்ப பயப்படுரனா உன் வீட்டுக்காரர் ரொம்ப பயப்படுவார் போல
என்ன சே அ ஆமா
உம்
பாத்தே பைய கூட்டிப்பொங்க பாத்து கூட்டிபோங்கன் சொல்லிகிட்ருந்தாரு பைய கூட்டி போங்க பாத்தி கூட்டி போங்கன் சொல்லிகிட்ருந்தாரு
இல்ல புரியவே இல்ல எனக்கு என்ன து
இல்ல பயப்டார் ரொம்ப வண்டில கூட்டி போம்போ து பஸ் ஏத்தி விடப் போம்ல பைய கூட்டி போங்க பாத்து கூட்டு போங்க ஹலோ ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா ம் நங் அ நாங்க எதுக்குமே கூட்டிட்டு போ மாட்டொ முன்னாடி ஒக்கார வச்சு கூட்டிட்டு போனதே இல்
ஆ என்ன பைக்கு வச்சுருக்காரு
இது அ அதென்னது
அப்பாச்சியா
அஹா தொ வாய்ல வரமாட்டேங்குது
பல்சரா
அஹ
ஆ ஸ்ப்ளெண்ட்ரு
டக்குனு வரமாட்டிங்கிது
ஸ்ப்ளெண்டர் ஈரோ கொண் டா
பல்சர் பல்சர்
ஆ பல்சர் அ‌ ஆ ஒன் ஃபிஃப்டி அ புதுசாவே இருன்ச்சா இல்ல செகண்ட்ல எடுத்தாரா
இப்பதா வாங்குனோ இன்ன டிவ் போயிட்ருக்கு
புதுசாதா வங்
ம் ஃபர்ஸ்ட்டு அப்பாச்சி செகனண்ட்ல வாங்கு
அதுதா சே நோய் வெல ங்கி இருக்காது
ஆம்மா அது கொஞ்ச நாள் வந்துச்சு எப்டியு ஒரு வருஷ வந்து ச்சு அ ம் அதுக்கப்புறொ இப்ப புதுசா வாங்குனது ட்யூ போயிட்ருக்குது இன்னு பாதி கட்டணு ம் சாமி கும்டு போ அது பயமா இருக்கு அதுக் முன்னாடி ஒக்கார வைக்கறதுக்கு இப்பப்போ கொஞ்சொ பல இப்ப பலகிர்சி கொஞ்சொ கொஞ்சொ
ஆ
ம்
ஆ ரைட் சேரி சேரி ஒர்க் எல்லா ஓகே தான ஆ
ஆ இதெல்லா ஒன்
ம் சேரி அவருக்கு அவரு ஓகே தான உங்க வீட்டுக்காரு
ஆமா
அவர்ட்ட சொன்னியா ஏதும் புரிஞ்சா
என்னது இட க்குதான ஆம்மா அது நம்பிக் இல்லன்றாங்க பாப்போன்றாங்க
அப்பிட் ப்டியா ஆ அதாது நம்ம என்னைக்குமே ஒரு இது எப்புட்னா இது வந்து எப்டிமா இது மாரி நெறையா அனுபவிச்சிருக்கோ ஆனா இது எப்டின்னா இப்ப ஒரு லைன்லப் போய்ட்டம்னா அங்கிங்க அத்தல் அத்தல் புடிச்சிற்றாக
ஆ அ அ புரிது புரிது ம்
நம்பிக்க அது நெறையவே ஏமாந்துருப்பாரு
ஆம்மா அத் துனால சொல்றாங்க
ம்
ம் சேரின்னு பாப்போ எப்டியு எங்க ம் ம்
சேரி சேரி
ம்
ம் ம்மா வந்தாத்தான யாருமே நம்ப முடியு சும்மா போ
ஆம்மா
ஒர் எடத்துல போய் இப்புடிதா நாலாயரூவாய குடுத்துப்புட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீக் கேப்ச்சான்னு ஒன்னுது டைப் பண்ணிக்கிட்டே செல்லே பாத்தாப் போது டைப் பண்ணிக்கிட்டே இரு ச்சு ஒண்ணுமே ஆவல
ஆம்மா முன்னாடி ஒரு டைப் ரைட்டிங்னு ஒன்னுக்கு போனாங்க இது பண்ணாங்கலே அதுவு வேஸ்ட்டு தானே டைப்ரெட்டிங்
மா டைப் ரைடிங் போல
டைப் ரைட்டிங் போல வீட்ல இருந்தே டைப் பண்ணிக்ட்டே இருப்பாங்ளே
ஆ தேதா கரெக்ட்டு
அது தானே
ஆ
ம்
வேஸ்ட்டு
நியாமா பாவோ நா ரொம்ப இது பண்ணாங்க அது வேல பாத்துட்டு இந்தாங்க
ஒம்மாளை தெரியு அப்பய்லந்தே தெரியு
ம் இங்க சாமி கும்டாச்
இல்ல இன்மேத த போயிட்டு வரணு இப்பதா பாப்பாவ கொண்டு போய் விட்டுட்டு சாமி கும்டணு
ம் இல்லனா இனிமேதா தொ கும்படணு ம்
கடிச்சாவா தாங்க போது நல்லது
ம் அண்ணி வீடுலா க்ளீன் பண்டாங்ளா
ஆ அதுனா
ஆ நீர் வேல அதிகொ ம்
வேல அதிகொ அலஞ்சுகிட்டே இருக்கு இப்ப நா படுத்தகப் பறோ ரொம்ப அலச்சல் பாவொ
ஆமா நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது தெரில தெரியில ஆனா அவுங்க அதுவு கத்துக்க தானெ வேணு
ம்
இது மாரி எப்ப தெரிமா அவுங்க ரொம்ப அலஞ்சது நீங்க ஊருக் போயிருந்தீங்க பாருங்க அந்த டைம்லதா அப்டி ரொம்ப கஷ்டபட் ட்டாங்க பாவொ அதுக்கப்பறொ இப்ப தா போ கொஞ்சொ இதுவா இருக்
இப்ப ரொம்ப கஷ்டொ அப்பயாது நாப்ப இந் இந்த இந்த இந்த சமய நா வன்டேன் நாப் தஞ்சு நாள் நா வன்ட்டே இந்த சமயம்ப்ப வர ஒ இங்கியான இருக்கின்டா ஒர் ரெண் டு மாச ஆகுந்த ஒரு மாச ஆகு தரோ ஒன்ற மா சருகு நாப்பத்தஞ்சு நாள்ருகு இன்னா
ம் ம்
ஆமா அலையிது ரொம்ப
ஆமா
எவ்ளவ்ளொ கஷ்டப்பத்துனா அவ்ளொவ்ளக்கு அதுக்கொஞ்ச எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்தே இருக்கே
ம் ம் ம் ஆமா எல்லத் கஷ்டப்படு ஆமா ஆமா நீங்க என்னம் ஓ ம் பாப்பாக் கொஞ்சொ ஹெல்ப்பா இருக்கு
பாப்பாதே ஃபுல் ஹெல்ப்பு வந்த பிறகு வந் த பிறகு ஹெல்ப் நெறையா அதே
ம் ம்
ம்ம் நாளைக் பெரிமாவு பெரிப்பாவு ஹாஸ்பிடல் போறாங்க
ஆ
உ
என்ன இது பெரிப் அது வர்ரதுக்கா ஆ ஆ ஆ பேசவேல்ல ந பெரிமாகிட்ட பேஸ் பெரிமா இத பேசவே இல்ல பேசணு
சேரி சேரி
ம்
ஆ இதுக்கு அந் இந்தா ஹாஸ்டலுக் போனாக ட்னிக்காருக்கு இப்போ அஞ்ச பேய்ட்டாக
ம் ம் சேரி நே
சே பாரு பாரு பாத்துட்ட ஆ பாத்துட்டு ஆ அப்பறமா நாவ ஆ பாத்தா வு சேர் சேர் பாரு பாரு
ஆ